ஆ
கேக்குது வணக்கம்
வணக்கம்மா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கம்மா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானா காலேஜ் படிக்கிறே
என்ன படிச்சுட்ருக்கீங்க
இப்போ வந்து பி காம் பி காம் ஃபின்டெக் ஏ ஐ
அப்டியா ஃபஸ்ட்டியரா
தேர்ட் இயர்
தேர்ட் இயர்
நீங்க என்ன பண்றீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃப்மா
செரி செரி சாப்ட்டீங்களா
ம் ம் சாப்ட்டு முடிச்சாச்சு எப்டி இருக்கு உங்குளுக்கெல்லாம் படிப்பு ஈஸியாருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா
ஆ ஈஸியாருக்கு இல்ல இல்ல ஈஸியாதா இருக்கு
இந்த மூனு வருஷோ முடிச்சதுக்கு அப்பமா மறுபடியு மேல் படிப்பு இருக்கா இல்ல எதாவது வேலத் தேடிக்கணுமா
ஆ மேல் படிக்கவு இருக்கு வேலயு இருக்கு ரெண்டுமேப் வேல செஞ்சிட்டே படிக்கலா
அப்டிங்ளாம்
ஆமா
உங்கப் ப்ரவ் உங்கப் படிப்ப பத்தி சொல்றீங்ளா
ஆ எம் படிப்பு என்னனா அக் கௌண்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு அ கம்ப்யூட்டர் சைன்ஸ் தமிழ் ஃபிரெஞ்ச் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு இது என்னப் படிப்புனா இப்போ நார்மலா பி காம் படிச்சா நம்ம வந் து பேங்கிங்ல மட்டுந்தா வேலைக் போ முடியு இந்த படிப்பு வந்து பி காம் ஃபின்டெக் ஏ ஐ அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸு இ்ன்க்ளூட் ஆயிருக்கு அதனால நம்ம வந்து ஐ டி லியு வேல செய்லா இங்கியு வேல செய்லா
சரி சரிப்
இது வந்து புது கோர்ஸ் இப்பதா வந்திருக்கு இந்த கோர்ஸு இந்த கோர்ஸ் ஏ வந்துச்சுனா ஆ இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் இல்ல இப்பதா ஆ இப்பதா ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த கோர்ஸ் வந்திருக்கு
சரி சரிமா ம் நெறையப் பேரு இன்ஜினியரிங்கு இன் இப்டியே எடுக்குறாங்க ம் நீங்க வித்தியாசமா எடுத்திருக்கீங்க
ஆ அது வித்யாசமா இருந்துச்சு எனா எதாச்சு ஒன்னு புதுசா ட்ரைப் பண்லாமே அப்டின் சொல்ட்டு பி காம் னா ஆ பேங்கிங்தா போ முடியு சேரி இது எடுத்து நம்ப இங் ஐ டி க்கும் போலா எங் எல்லா ஒர்க்கும் போலாமேன் சொல்லிட்டு இது எடுத்துட்டே எனா நா‌ வந்து டுவல்த்துல படிச் சது வந்து காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் அத்னால எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல செரி இப்போ புதுசா ட்ரைப் பண்லாமேன் சொல்லிட் ட்டு நா வந்து இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கே
அப்டிங்ளா ரொம்ப நல்ல விஷ்யம்மா ஆனா கம்ப்யூட்டர்ஸ் சொன்னி பெரிய கஷ்டோ ஒன்னியு இருக்காது நம்ம போய் கத்துட்டு
ஆ ஆமா எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்லா கேட்ருக் இது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு பண்றாங்க
ஆ ஆ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே சரி நெறைய ட்ட அ ஸ்டேடிஸ் விஷ்யமா நம்மளுக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நெறைய இருக்குமா யூட்
ஆ வீடியோஸ் இருக் கு சேட் ஜி பி டி லயும் போட்டு வச்சு சேட் ஜி பி டி வந்து கரெக்ட்டா எக்ஸக்ட் ஆன்சர்க்கு குடுக்குதே எது பண்ணாலு சேட் ஜி பி டி தா அதனால சேட் ஜி பி டிலே போட்டு பண்ணிக்கிறது
ஆ ரொம்ப நல்ல விஷியோ யாரு இப்போ பத்தவங்க கூட வருசே ஸ் சில நேரோ ம் நம்மளுக்கு புரியுற மாரி சொல்லித்தர்றவங்களு இருக்காங்க நம்மளுக்கு புரியக் கூடாதுன் சொல்லி தர்றவங்களு இருக் காங்க
ஆமா
ஆனா இப்ப நம்ம வந்து இந்த மெஷ் டென் லேர்நிங்க இது நம்ம கத்துக்கிட்டாலே போது நம்மளுக்கு ஐ இதுவா சொல்லிக் குடுக்குது ஆ எப்படி பண்ணணு என்ன அப்டின்னு படிப்பு ரொம்ப சுலபமா போயிடுச்சு இப்பெல்லா ம் முன்னாடி எல்லா வாதியார் மட்டு தா சொல்லிட்ருந்தாங்க ஆமா
இப்ப வந்து வீட்லே இருந்தே நம்ம யார் வீட்லருந்தே ஒரு ஃபோன்ல தட்டுனா எல்லா வந்துரு
ஆமா ஆமா இப்ப சர்ட்டிஃபிக்கேஷனுக்காக மட் மட்டும்தா நம்ம மத்த இடங்கள்ல போய் சேந்து காசு கட்டி இருக்க வேண்டியதாருக் க்கே தவர ஆனா நம்ம என்ன கத் துக்கணுன்னு நெனச்சாலுமே செரி எல்லா விஷயத்துலயுமே செரி இந்த யூடியூப்பு இப்போ புதுசா வந்திருக்கிற சேட் ஜி பி டி எல்லாமே உ அ நம்மளுக்கு விஷுவலா காட்ட மாட்டேன்துலமா ஆனா யூடியூப் வந்து நமக்கு விஜூ
சேட் ஜி பி டி கிட்ட இந்த மாதி இந்த வீ இந்த இந்த சப்ஜெக்டுக்கு இந்த டாபிக்கு எனக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ குடுனா அது வந்து எந்த வீடியோல வந்து நல்லா சொல்லி தருவாங்க எந்த வீடியோல வந்து புரிஞ்சி சொல்லித் தருவாங்க அதனால சேட் ஜி பிட்ட அனலைஸ் பண்ணி எல்லா சொல்லு
அப்டிங்ளா
ஆமா
அவன் அதுவு இப்பை அதுவு நா யூடியூபுக்கு தா கொண்டு போகுது
ஆமா ஆமா அதுவு யூடியூப்பு தா கொண்டு போது நம்ம போய் தேட தேவையில்ல எந்துல்ல நல்லா சொல்லி தருவாங்க எதுல நல்லா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க அப்டின்னு நம்ம போய் தேட தேவல்ல இதே வந்து சொல்லிரு இது இந்த ஆப்பை இது வந்து சொல்லி் குடுப்பாங்க அப்டின்ட்டு அதிலே என்ன இருக்கு இதுட் நம்பள டியூஷனுன் தேடி குடுக்கு இந்த சேட் ஜி பி டியே நம்பளுக்கு டியூசன்னு தேடிக் குடுக்கு
ஆம் செரி செரிம்மா
ப்றோ இந்த இதுக்கு வந்து நா வந்து படிக்கல இப்ப வந்து நா டியூஷன் போனோ ஒரு ரெண் நாள் டியூஷன்னு எனக்கு வந்துன் அந்த ரெண் நாள்ல வந்து நா எல்லா கத்துக்கணு அப்டின்னா சேட் ஜி பி டி அதுக்கு அதுமா அது சொல்லிக் குடுக்குறது ஒரு டியூஷன்ருக்கு அதுல போய் ரெஃபர் பண்ணு
அப்டிங்ளா ரொம்ப நல்ல விஷியோ நறைய இருக்கு மத்தவங்க மேல நம்ம டிப் பெண்ட் ஆகாம ஆஆஆ
நிறைய விஷயங்கள்ருக்கு
ஆமா ம் கத்துக்கிட்டா நெறைய விஷியோ இருக்கு நெறைய ஸ் சிலர் என்ன பண்றாங்க இந்த மாரி ரீல்ஸ் ஓட்டிட்டு இந்த மாரி டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாரி கெடையாம இந்த மாரி எல்லா ந விஷியோ தெரிஞ்சுக்கிட்டோ கத் கத்துக்கணும் அப்டின்ற யோசனை இருந்தாலே போதும் பசங்களுக்கு வந்து முன்னேறத்துக்கான வலிகள் அதிகமா இருக்கு ஆ எப்டிமா காலேஜ்க்கு எப்டி போவீங்க ஃபுல் டே இருக்குமா காலேஜ்
ஆ ஆமா புல் டேல்லாம் இருக்காது நான் துபாயில படிக்கிறதுனால வாரத்துல மூணு வாட்டி டி மூணு நாள் தான்
அப்டிங்களா ஆ
கால்ல வந்து எட்டு டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மிச்ச நாள்ல்லாம் லீவு அசைன்மெண்ட் வந்து வீட்ல செ எக்ஸாம்லா இல்ல அசைன்மெண்ட் மட்டும்தான்
அப்டிங்களா
நம்ம வீட்லே செஞ்சுட்டு அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க ஒரு ஆப்பு அதில் அப்டேட் பண்ணிவிட்டா பாஸா ஃப்யிலா எவ்ளோ மார்க் அப்டினு சொல்லிட்டு அந்த ஆப்லயே போட்ருவாங்க
அங்க இல்லாமும் பிரெஞ்சு கத்து தராங்களாமா அந்த மாதிரி அவ்ளோ இருக்கா அவங்களுக்
ஆ அங்கேயும் இருக்கு அங்க வந்து இந்தியன் ஸ்கூல்ன்னு பாத்து போய் சேரணும் அங்க எப்டின்னா யூத் கே பேஸ் காலேஜ் இருக்கு யூ ஏ ஐ பேஸ் காலேஜ் இருக்கு இந்தியன் காலேஜ் இருக்கு அதனால நம்ம அது போய் தேடி கண்டுபிடிச்சி சேரணும் எந்த காலேஜ் நம்பளுக்கு வேணும் அப்டின்ட்டு
ஆமா ஆமா ம் அதான் அங்க முக்கியத்துவம் அந்த அளவுக்கு அதுங்களுக்கெல்லாம் தருவாங்களா அப்டின்னு எனக்கு தெரியாது அதுக்குதான் கேக்கிறேன்
ஆனா அந்த ஸ்கூல் எப்டி என்ன ஸ்கூல்னு சொல்லிட்டு பாத்து போய் சேரணும் பிசினஸ் ஸ்கூல்னா பிஸ்னஸ் பத்தி சொல்லி தருவாங்க
ஆ நீங்க படிக்கிறதுக்காகயே அங்க போனீங்களா இல்ல முன்னாடிருந்தே
படிக்கிறதுக்காக போனேன்
அப்டிங்ளா ஆமா நல்ல எஜுகேஷன் அங்க கெடைக்கிது அப்டீன்ற ஒரு காரணமா இன்னு நம்மகிட்ட இங்க இல்ல அப்டீன்ற காரணமா
நம்பகிட்ட அது இல்ல
ம் நம்ப இந்தியால இன்னூ அது வர்ல அது கொண்டு வர்ல அங்க ம் ஆ ஆ இங்க டிகிரி கே எங்களுக்கு இப்ப வந்து ஆமா
கொண்டு வந்துருக்காங்க
இந்த வர்ஷோ ஜாயின் பண்ணீருக்காங்க எனக்
ஆமாமா இந்த வருஷோதா கொண்டு வந்திருக்காங்க ரெண்டா ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி இல்ல எனக்கு அ ரெண்டு வருஷத் துக்கு முன்னாடிந்தா நா இங்கயே சேந்திருப்பே ஆ இன்னு எனக்கு ஒரு வர்ஷோ இருக்குனாங்க கம்ப்ளீட் பண்ட்டு இங்க வரே
நீங்க எங்க தனியா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்ளா இல்ல தெரிஞ்சவங்க ஓ சேரி செ
அங்க எப் அப்டீன்னா காலேஜ்க்கு வந்து என்னமோ சொல்ல வந்தே மறந்துட்டே
ந்த இந்த இல்ல இங்க இப்பதா கொண்டு வந்தாங்க நீங்க
ஆ ஆ ஞாபகோ வந்துருச்சு அங்க எப்டி டீனா நம்ப ஐ அ நம்ப வேல செஞ்சுட்டே படிக்கிற மாரி இருக்கு ரெண்டாவது வர்ஷமே வேல குத் துருவாங்க
ஓ நல்ல விஷ்யோ இந்த மாரி நம்ம இண்டியால எடுத்துட்டு வந்தா பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா இப்ப வந்து படிச்சுட்டு நெறைய பேரு ஆ வேல தேடிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு.
க்காங்க அங்க வந்து செகண்ட் இயர்ல வேல குடுத்துருவாங்க நம்ம அந்த வேல செஞ்சுட்டு இந்த படிப்பு படுச்ட்டு அதுக்கப் றமா அந்தே கம்பெனில பர்மனன்டா ஜாப் குடுத்துருவாங்க நம்ளுக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் பாத்து
ஆமா இது ரொம்ப நல்ல விஷ்யோம்மா இத நம்ம கொண்டு வந்தா நல்லாருக் கு எப்பயுமே இங்க வந்து இலவ சமா எது தராங்களா அப்டின் பாத்தே இன்னு போய்ட்ருக்காங்க ஜனங்க இத பத்தி எல்லா கொஞ்சோ பேசி எங்ளுக்கு இது தேவப்படுது எங்க பசங்களுக்கு
ஜெர்மனி அப்டி போயிர்லா
ஆ ஆ ஆமா
இங்க வந்து ரொம்ப காசுதா நம்ளுக்கு இலவச படிப்பு தரமான படிப்பு வேணுனா நம்ப கேனடா ஜெர்மனி அப்டி ஏதாச்சு போயிர்லா
ஆ இல்லமா நா சொல்றது இங்கயூ அப்டி எடுத் த்துட்டு வந்தா நல்லா இருக்கு நம்ம இண்டியால ப்ப இங்க இல்லேன்டுதான நீங்க இப்ப அவ்ளோ தூரோ போய் படிச்சுட்டிருக்கீங்க. அதே இங்க இருந்திருந்தா நாம எதுக் கு அவ்ளோ தூரோ போக போறோ
அதா இந்த வர்ஷோ லேட்டா வருது வருது ஆனா லேட்டா வருது எல்லா
ஆம்மா அது முன்கூட்டியே அங்க இருக்ற மாரி எல்லாத்லியு முன்னேறணுனு அவங்களும் முயற்சி பண்ணா மட் மாட்டும் டு்ந்தாமா எல்லா நம்மளு முன்னேறத்த முடியு ம் ம் நெறய எடத்துல இலவசமா இப் இப்ப நீங்க சொன்ன மாரி கெனடா இங்கல்லா இலவசமா கெடைக்குது. ஆனா எல்லாருக்கு அங்க போற வாய்ப்பு
வாய்ப்பு கெடைக்கா ம் அதுக்குன்னு இப்ப ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார்க்கு போணும்னு ஆச இருந்தா அவங்க அப்ளை பண்ணுவாங்க அவங்க அப்ளை பண்ணிட் ன்டு பாப்பாங்க இந்த இந்த பேர் வந்து இதுல எலிஜிபிலிட்டா அதுக்கு ஒரு கேட்டகிரி கு அதுல எலிஜிபிலிட்டியா அப்டி இப்டின்னு பாப்பாங்க அதுக் அப் றமா இருந்தா இவங்களே ஃபிரீயா அமுச்சு விடுவாங்க அமுச்சு வுட் டு இவங்க அட்வடைஸ் பண்ற மாரி இவங்களே அமுச்சு வுட்டு அங்க போயிட்டு அவங்க பெரியாள் ஆயி வருவாங்க
ஆ ஆனா ய யார நம்பரதன்னு தெரியாதுமா இப்ப வந்து நெறைய ஸ்கேம் நடந்
லாம் பண்றாங்க ம்
ஆ
அதுக்குதா ரிசர்ச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி கம்பெனி போணு
ஆமா ஆமா நம்ளுக்கு அது கொஞ்ச பயமா இருக்கு இவங்க ஸ்கேம் பண்ணிட்டு நம்ம அந்த அவ்ளோ தூர போய்ட்டு பாஸ்போர்டு இப்ப பக்கத்து ஊர்ல நம்ம இங்கன்னா பரவால்ல பரவாயில்ல எப்டியோ நம்ம வந்து வீடு சேருவோ அவ்ளோ தூர போய்ட்டு பாஸ்போர்ட் டு இதெல்லா வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா
ஒன்னும் பண்ண மு
ம் ஆமா ஆமா ம் அதுதான்மா பயமா இருக்கு பசங்ள எங்கயாவது இப்போ என் பையனு வேல தேடிகிட்டே இருக்கா ஏ ஐ தா டேட்டா அனலிஸ்ட்டு இப்போ ஏ ஐ முடிச்சிருக்கா அ வெறு தனியா கோர்ஸ் பண்ணியிருக்கா எம் பி ஏ முடிச்சுட்டு மறுபடியு இது தனிய ஒரு ஆறு மாச
இப்போ ஃபுல்லா தாம்பரம் சைட்ல நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எ அண்ணெல்லா அங்கதா போகறோ
அப்டிங்களா நாங்க வந்து ஆ நாங்க வந்து ஆந்தரால இருக்கோமா அதா ம் பரவால்லமா அ அதனால சொ சொல்ற பா நா ஊர சொல்லல ஆ இப்டி இருக்கு நாங்க த வேற இல்லயா எங்களுக்கு கிட்ட எந்த ஸ்டேட் இருக்கோ அங்க போய் தேடிட்ருக்கா ம்
சேரி சேரி
நெறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுதுமா அது இல்லன்னா யா யாரு கம்பெனிக்குள்ள எடுக்க மாட்டன்றாங்க
பாக்க சொல்லுங்க இன்ஸ்டாகிராமில நெறையா அட்வெடைஸ் வருது
ஆ எல்லா பாத்துட்டுதா இருக்கா
ம்
ம் பாக்கலா எப்போ கெடைக்கு வேல அப்டின் சொல்லிட்டு
சேரி தோழி நா வைக்கட்டா
ஆ ரொம்ப நன்றிமா உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம்மா இருந்தது நன்றிம்மா